ஹலோ
ஆஹ் சொல்லுங்க என்ன பண்றீங்க.
ஆஹ் சும்மாதான் இருக்கேங்க நீங்க என்ன பண்றீ எங்க கேக்குதுங்க.
ஆஹ் நானு
கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குதுங்க
கே நீங்க என்ன பண்றீங்க
நானு உ சும்மாதாங்க இருக்கே. என்ன சாப்ட்டீங்க.
அப்புறோ சாம்பாருங்க அப்புறோ கோவக்கா
நாங்க இன்னிக்கு வந்து அஹ் மீன் குழம்போ சிக்கன் வருவலோ சாப்டோங்க.
ஓ அப்புறோ வர என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடானா. மொத நாள் போ
ஆமா ஆமாங்க போயிட்டு வந்துட்டான். இன்னைக்கு முதல் நாளுன்னவே கொஞ்சோ அஹ் சீக்கிரமாவே அனுப்பிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து அஹ் இப்ப பரவாயில்லங்க ஸ்கூலுக்கு கொஞ்சோ அழுதுட்டுதா இருந்தா அதுக்கப் அப்புறமா செட் ஆயிட்டா அவனுக்கு விளையாட்டு தா விளாயாடனும்னு ஆச. ஆஹ் அது கிளாஸ்க்குள்ள போறதுக்கு மட்டோ கொஞ்சோ அழுதா அப்புறமா நாங்க விட்டுட்டு வந்துட்டோ ஆஆ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிட் டா அப்புறோ கொஞ்ச நேரோ கழிச்சு போய் கூட்டினு வந்துட்டோம் ஓ ஒரு வாரத்துக்கு அப்டிதாங்க இருக்கோ உஹம் சீக்கிரமா கூட்டின்னு வர மாரிதா இருக்கோ அஹ் அ ஸ்கூல்லதா ஏதோ போட்டோ கேட்டாங்க
ஓ ஜாய்னிங்
அதனால இன்னிக்கி கடைக்கி வந்து போலான்னு ஃபோட்டோ வந்து எடுக்கத்துக்காக ஈவினிங் மேல கடைக்கி போலான்னு இருக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து வேணு. அது எடுக்க த்துக்காக போனோங்க.
உன்னால அப்றோ என்ன இதெல்லா வாங்கிட்டிங் புக்ஸ்செலா கு
இல்ல இல்லங்க இதுக்கப்றொந்தா புக்ஸ்ஸெல்லா தருவாங்க ஆஹ் தரத்துக் வந் து கொஞ்சொ நாள் ஆகுன்ற மாரி சொன்னாங்க அப்டில்லா கெடையாதுங்க லேட் டாதாங்க தருவாங்க ஒரெண்டு நாள் ஆகு ரொம்ப லேட் டாலா ஆகாது ஒரெண்ட் நாள் ஆகு உம்
இல்லைங்க ஒரு சில ஸ்கூல்லட்றாங்க அதாவது லீவு முடியும் போதே அதாது மே மாச அ கடைசில பண்ணே ஆஹ் பட் தேங்ளா எப்டின் தெரிய்லிங்க
அதாங்க இன்னிக்கி எதுவ் த ரல வெல்கம் கிஃப்டு மாய்தா தந்தாங்க அது ஒரு பென்சில் தா குடுத்தாங்க அதுக்கப்றமா வந்து போக போக வந்து வ வேற எதனா புக்ஸோ இல்லன்னா ட்ரெஸ்ஸோ என்னமோ தருவாங்க
ஆஹ் பரவால்லைங்க உம் என்னே இது இன்னைக் கி இன்னிக் சொன்னிங்கல்ல ஒரு மரோ வெக்க சொல்லி சொன் சொன்னிங்கள்ல நத்த வாங்கிட்டு வந்து வெச்சிருக்கங்க வீட் ல எந்த மரத்த வைக்க சொன்னிங்க ஒரு பேர் கூட
ஓ இல்ல ம்மன்னா லெமன் ட்ரீ
ஒருப்
எலுமிச்சம் எலுமிச்சம் எலுமிச் ச
அதாங்க ஆஹ் எலுமிச்ச
டம் சொன்னிங் அந்
ஆமாங்க அது வந்து இந்த குரோ பேக் இருக்குல்லங்க குரோ ஓ வாங்கினு வன்டிங்ளா செரி செரி நல்லதுங்க குரோ பேக் இருக்கோலங்க அந்த குரோ பேக்ல வெச்சிங்கனா உங்களுக்கு நல்லா வந்து வளரு தொட்டில வக்கிறத விட குரோ பேக்குன் விப்பாங்க அத வாங்கி வெய் க அது நம்ம வீட்டுலே வந்து இந்த மாடி தோட்டோலா வந்து நம்ம வெக்கெற்துக்காக ரொம்பொ வந்து அது பயனுள்ளதா இருக்கு சோ நீங்க அந்த மாய் குரோ பேக் வாங்கி வச்சிங்கனா சூப்பரா வரு செடி எல்லாமே நீங்க தைரியமா வைக்கலா அதுல
ஓ அப்படிங்ளா ஆஹ் ஏதா கொஞ்சொ வெயில் காலொ இனிமேல்தா கொஞ்சொ குறையறக்கப்புறோ கொஞ்சொ வச்சா அவ்ளோ சீக்கிராதுன்னு சொல்ட்டு நேத்தா வன்னிக்க நல்லதா பேவ் நீங்க என்னென்ன மரொல்
அப் பிடிங்ளா நாங்க வந்து எ எங்க அம்மா வீட்டுல பாத்தீங்கன்னா நெறைய மரங்கள் இருக்கு நாங்க வந்து இப்போ இப்போ நா இருக்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆ செடிகள் தா நெறய வெச்சிருக்கே இந்த மணி பிளான்டு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அ இந்த ஸ்னேக் பிளான்டுன்னு சொல்லுவாங்க அதுவுமே வெச்சிருக்கே ஆ அதுக்கப்பறோமா பார்த்தீங்கன்னா இந்த கற்றால செடி இருக்கும்மில்லேங்க அது வந்து குட்டி குட்டி தொட்டியில வந்து வெச்சிருக்கே நம்ம ஒண்ணு வச்சாலே போது அது நெறைய வந்து ஹ படர்ந்து வந்து நெறைய வந்து அந்த செடி இப்பயே வந்து நெறைய ஒரு அடர்த்தியான ஒரு ஆ கெடைக்கு ஒண்ணு வெச்சா போது அதுலயே நம்ம நெறைய உற்பத்தி பண்ணிடலா அந்த அளவு வந்து கற்றால செடி வந்து ஆ உடல் ரீதியாவு செரி சாப்படறதுக்கு அதுக்கப்பறோ வந்து ம் ஆ சில விஷயங்களுக்குமே நல்லதுன்னு சொல்றாங்க வீட்டுல வெச்சா அது நல்லது நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கு மணி பிளான்ட் வெச்சா நெறைய காசு வரும்ன்னு சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்குமே தெரியல ஆனா வந்து நம்ம எல்லாருமே வந்து மொ பார்க்கவு நல்லா இருக்கவே மழையு நல்லா மழை வெயிலு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வெக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ் ஆகு அதாலா நம்ம பயப்படாம மணி பிளான்ட் வந்து வெச்சுக்கலாங்க அதனால நா மணி பிளான்ட் நெறைய வெச்சிருக்கே கற்றாழ வெச்சிருக்கே அதுக்கப்பறோ இந்த ஸ்னேக் பிளான்